அ கேக்குதா ப்ரோ ஆ ஆ அது எங் எங்க அப்பா நம்பர் இது அதனால நீங்க எங்க அப்பா கால் பண்ணிருக்கீங்க அதனால தா அஹா ஆமா நா சேரி நீங்க திருப் பி நா தா ஆன்லைன்ல இருக்கேன் இல்லையா நீ திருப்பி கால் பண்ணுவீங்கனு நினைச்சேன் நீங்க நார்மல் எது பண்ணிருக்கீங்கனு எனக்கு தெரில சேரி சேரி சொல்லுங்க சேரிப்ப சா நீ நா எடு நா உங்களுக்கு கால் பண்ண உங்க ஃபேமிலில இருந்து எடுத்து அதனால அவருக் எனக்கு எது தெரியல அதுக்கு எனக்கு ப எனக்கு என்னப்பன்ற ராங் நம்பர் கீது ராங் நம்பர் கீனு பண் டோமானு யோசிச்சிருந்தே கரெக்டா நீங்க திரும்பி கால் பண்ணீங்க
ஒரு நம்பருக்கு ஒருத்தவுங்க சொன்னாங்க சேரி பண்ணேங்க அவ்ளோதா
ஆ சேரி சேரி
ம் அப்றோ ப்ரோ நீங்க எங்கனா டூர் போயிருக்கீங்களா
காலேஜ்ல இருந்து போயிருக்க ப்ரோ காலேஜ்ல நம்போ படிச்சுட்டு இருக்கப்போ ஐவி ஐ வி ஆ இது டி இ இ சி இ
பி எஸ் சியா
பி இ பி இ இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்ல இ சி இ எல்ட்ரானிக்ஸ் எல்ட்ரானிக்ஸ் இப்போ நெட்வொர்க் சப்போர்ட்ல இருக்கே ப்ரோ
நெட்வொர்க் சப்போட்டா
ஆ ஐ டீ ல
ஓ
நீங்க நீங்க என்ன பண்றீங்க
ப்ரோ பி. காம் முடிச்சிருக்கே எனக்கு எந்த ஒர்க் போணுனே தெரில ப்ரோ
என்ன ப்ரோ இப்ப முடிச்டீங்களா
முடிச்சுட்டே ப்ரோ
எப்ப முடிச்சீங்க இந்த வருவோமா லாப்
இந்த இந்த விசம் தா இந்தசம் தா இப்பதா முடிச்சே ப்ரோ ஒன் மந்த்த் ஆக போகுது
ஆ ரிசல்ட் ல்லா வந்துருச்சா என்ன எதா லவ் கெ வா இதென்ன பதியறதுக்குனு ஏது ஓ கே அப்போ நீங்க தேடுங்க இப்போ நான் எவ்ளோ படிச்சு ஏதோ சே ஜிபி டி ஏகப்பட்ட இப்ப டூல்ஸ் இருக்குல்ல ஏ ஏ ஏஐ டூல்ஸ் அதுகிட்ட போங்க அதுகிட்ட போறதுக்கு முன்ன நா என்ன படிக்கணும்னு கேக்கத விட இப்ப உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு‌ங்றத சொல்லுங்க இப்ப உங்குளுக்கு ஓகே
எம் பி ஏ போட்டு அத்துது மெ ல் டாலி எக்ஸ்ல் இதெல்லா கத்துனு எதனாலு கம்பெனி போடலான்னு ஒரு ஐடியா இருக்கு
என்ன கம்பெனி
ஏதாச்சு ஒரு கம்பெனி போலான்னு
செர் செர் செரி.
ம் அதுதா ப்ரோ
அதா இப்போ உங்களுக்கு என்ன சூஸ் பண்ணணு என்ன ரோல் என்ன எதுக்கு பொசிஷனுக்கு நம்ம ப்லே பண்ணலா அப்டின்னு தெரியலனா ஓ சேட் ஜி பி டி கிட்ட தோ நீங்க இத படிச்சிருக்கீங்க இவ்ளோ முடிச்சிருக்கீங்க உங்களுக்கு என்ன தெரியு இது வரைக்கு படிச்சதுல இப்போ ஆ ப்ரோக்ரமிங் லாங்குவேஜ்யின படிச்சிருக்கீங்கன்னா இப்ப எனக்கு பைதான் தெரியு ஜாவா தெரியு இல்ல வேற எதவும் படிச்சிருக்கீங்க அப்டின்னா
பைத்தன் ஜாவா தெரிஞ்சாதா ச செரிஞ்சாதா ஐ டீ ல உள்ள வர முடியுமா ப்ரோ
அப்டியெல்லா இல்ல ஏகப்பட்டது இருக்கு ஐ டீ ல நான் ஐ டீ னுருக் கு ஐ டீ இருக்கு ஐ டீ னா த த புரோகிராமிங் லாங்வேஜ் கோடல் கோடிங் தெரியணு அய் நான் ஐ
அது அந்த ப்ரோக்ராம் கோடிங் ரொம்ப கஷ்டமா ப்ரோ
கஷ்டம் ல்லா இல்ல அதாவது சொன்னே இல்லயா உங்களுக்கு வந்து இத் நீங்க உங்க நீங்க படிச்சதுல கோடிங்கல்லா இருக்குங்க நடத்தலையா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் எதும் நடத்தல அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னா போய் பாருங்க எப்டின்னா யூடியூப்க்கு போங்க யூடியூப்ல போய் ஆ ஜாவா எடுத்துக்கோங்க ஜாவா இல்ல பைத்தான் எடுத்துக்கோங்க பைத்தான் கோர்ஸ்ன்னு போட்டீங்கன்னா நைன் அவர்ஸ் கோர்ஸ்ன்னு இருக்கும் இப்ப வீட்ல சும்மாதான இருக்கீங்க
ஆமா
ஆ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டூ அவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி சும்மா பாருங்க நைன் அவர்ஸ் வந்து அவங்க சொல்லி் குடுக்குறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க புரிஞ்சுதுன்னா ஃபுல்லா உக்‌காந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அப்போ உங்களுக் கம்ப்ளீட் பண்ணப்பறோ உங்களுக் ஓரளவுக்கு ஓகே அப்டின்றப்போ எதோ ஒரு அசஸ்மெண்ட் எடுங்க ஆன்லைன்ல ஏகப்பட்டது சும்மா டெமோக்கு இருக்கு அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றது அதுல தெரியு ஏனா படிக்கிறப்போ ஓகேயா என்ன புரியிது புரியிதுன் போனோ பட் நீங்க லெர்ன் பண்ட்டு சும்மா போய் நீங்களாவே உங்க அசஸ்மெண்ட்டு அப்டின்றத சும்மா எடுத்து எல்லாமே ஃப்ரீ தா மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஒர் நூர்ருபா கட்ற மாரிருக்கு அசஸ்மெண்ட்டுக்கு ஆன்லைன்ல ஆன்லைன்ல நீங்ளே எதோ ஒன்னு சர்ச் பண்ணி சில அசஸ் மெண்ட்டுக்கு அவ வந்து காஸ் கேப்பா நூர் ருபா, நூத்தி பத்ருபான்ற மாரி ஏனா பேங்க்கிங் எக்ஸாம் க்குலா அந்த மாரி ஒரு அப் வெப்சைட் இருக்கு அது மாதிரி சொல்றே நீங் வந் து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ என்ன படிக்கணு தோணுதோ ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு பத் ஒரு ஒர் நைன் அவர்ஸ் வீடியோனா ஒரு அர மண் நேரோ ஒரு மண் நேரோ நீங்க பாக்கறப்பவே உங்களுக் புரியு நம்ளால புரியுதா நம்ளுக் புரியலையான்றது இன்கேஸ் புரிஞ்சிதா புரிஞ்சத்னா ஓகே நம்ளுக் கோடிங் லாங்குவேஜ் ஓகே அட்லீஸ்ட் பேசிக் லெவல்ல பண்ண முடியுன்னா இல்ல ப்ரோ கஷ்டோ பண்றத் வந்து கோடிங் கத்துக்கற்தில்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றத் தா ஓகே வா ஒருத்தர வந்து ஒருத்தவ்ங்க சொல்ற விஷ்யத்த நீங்க புரிஞ்சிக்க தெரிஞ்சா பிரச்சன இல்ல புரிஞ்சிக்க தெரியாதப்ப தா அது கஷ்டோ ஓகே வா
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
உங்ககிட்ட நா பேசற்து நா உங்ககிட்ட நா பேசறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே புரியில எ எ வாய்ஸ்க் எதோ அ எரரா இருக்கு எ இல்ல எ வாய்ஸ் உங்களுக் வந்து ஆ வேற லாங்குவேஜ்ல மாரி இருக் கு அப்டின்னா அது ஓ ஓ அது வேற விஷ்யோ ஆமா அதுனால சொல்றே நீங்க வந்து எப்டியுமே ஒரு அ கோர்ஸ் வந்து ஒரு நு பத்து மண் நேரோ டூ பதனாறு மண் நேரோ இருக்கு எடுத்து ஒரு ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ கம்ப்ளீட்டா ஒக்காந்து ஃபுல் டிவோஷனோட ஒக்காந்து என்ன சொல்றான்றத் புரிஞ்சிகே புரிய முடிஞ்சா கன்ட்டினியூ பண்லா ஓகே எனக் பைத்தான் வருது கோடிங் ஓரளவுக் இன்ட்ரஸ்ட்டா இருக்குன் தெரிஞ்சிக்கலா நீங்ளே உங்களுக்கே தெரிஞ்சிரு
அ ஓகே ம்
அது அவ சொல்றா கஷ்டோ அல்லல்லா இல்லே நீங்க நார்மலா வேலைல லுர்க் இல்லாம அ இருக்கறத் தா கஷ்டோ எதோ ஒரு வேலைக் போய் எதோ ஒன்னு பண்றத விட கத்துக்கோங்க நீங்க சொல்ற மார் நானே வந்து எப்டினா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன் நா வந்து இது வரைக்குமே எனக் வந்து நா படிச்சது எல்லாமே கோடிங் எலக்ட்ரானிக் அதே தா பட் வந்து எனக் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால் நா போ உள்ள போய்ட்டு திரும்பி வந்து வெளிய வந்து நெட்வொர்க் சப்போட்ல வந்துட்டே நான் ஐ டி நான் ஐ டி ன்னா கோடிங் இருக்காது இது அந்த பேக்ரவுண்டு இதுல ஃபுல் அண் ஃபுல் வந்து சப்போட்டு நம்ம இது மாரி இருக்குதா ஃபுல்லா ஐ டி லே சப்போட்டு ஐ ஐ டி கோடிங்ன்றது ஆர்ட்டு அத சொல்லுவாங்கில்லயா யூமன் ஆர்ட் வந்து கோடிங்கு சப்போட் வந்து அது தா அதுக் குள்ள இருக்க எக்ஸ்ட்ரா லேயர் இவுங்க
இப்ப நீங்க சப்போட் பண்றீங்ளா ப்ரோ ஐ டி க்கு
ஆமா அ இப்போ நா சப்போட்னா இப்போ ஐ கோடிங் போ பண்ணாவே முடிஞ்சிடாது வேல இல்லயா இப்போ ஒரு போ ப்ரோக்ராம் போட்டு ஒரு அப்ளிகேஷன் அவுங்க கிரேயட் பண்ட்டா முடிஞ்சிறாது அந்த வண்டிக்கு போட்ணு செக்யூரிட்டி இது கவர்மென்ஸ் எல்லாமே பண்றது நாங்க மெயின் பண் மெயின் வேல அவுங்க பண்ட்டுக்குவாங்க அந்த மார்தா ஐ டி பொ து இந்த மார்தா ஒர்க் ஆவு இப்ப நீங்க பண்ற ஒரு போ ஒருத்தர் கிட்ட ஒரு எக்ஸ்ஸல் ஷீட் ஒரு குடுத்துருப்பீங்க ஒரு பத் த்து பேஜு வந்து இந்த உங்ளுக்கு சொல்ற மாரிதா ஒரு பாண்டு பத்ரோ வச்சுக்கோங்க இந்த வீட்டு பத்ரோ எல்லா இருக்குன்னா எழுதி குடுக்குறவங்க ஒருத்தர் இருப்பாரு ஓகேவா இந்த எட பத்தி இந்த டீடெயில்ஸ் பத்தி அதை அளக்கற அந்த எடத்த அளத்தவரு ஒர்த்தர்ருப்பாரு கரெட்டா இவ்ளோ இந்த இந்த எடத்தோட ம ஆ அகலோ இவ்ளோ இவ்ளோ சென்டிமெட்டர் இவுங்களுக்கு வரு அப்டின்ற கணக்கு போட்டு குடுக்குற ஒருத்தவரு அத எழுதி குடுக்குறவரு ஒர்த்தரு அதே மாரி அத மா
ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு பொசிசன் ஆமா ஆமா
எல்லாமே ஒர்க் என்னன்னா இந்த ஒர்க்க இந்த பர்சனுக்கு நாம குடுக்குறோ ஆனா பொறுப்பு ஏ ன்ற பர்சனுக்காக நம்ம இந்த எடத்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணி குடுக்குறோ அவ்ளதா பட் ஆனா ஒர்க் பண்ணது யாரு மூணு லேயரு இது மாரி தா ஐ டி
ஆ ஓகே ஓகே ஓகே ப்ரோ
உள்ள வந்து ஐ டி ல கோடிங் பண்றவங்க ஒருத்தோங்க பண்றாங்கன்னா அத வந்து அப்ரூல் பண்ணி இது பண்றவங்க நாங் நா ஐ டி லருப்போ சப்போர்ட்ல இருப்போ அந்த மாரி எப்பமே வந்து எல்லாமே ஒரே இது இருக்காது இப்ப நீங்க சொன்னீங்கல ஐ டி ஐ டி ன்றதெல்லா வந்து வேற இப்ப நம்ம ஐ டி ல இல்லாம பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்றவங்க கூட ஐ டி ல ஒர்க் பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங் தா டைரக்ட்ட இன்டைரக்ட்டா ஒர்க் பண்றாங்கன்னுவாங்க அதுதா இன்டைரக்ட் ஐ டி ஆமா நாளைக்கு லேர் அதா சொல்லுவாங்கல்லியா அந்த மாரி ஒரு ஒர்க்க வந்து எப்போமே வந்து சிங்கிள் பர்சன்னால முடியாது சிங்கிள் டிபார்ட்மெண்ட்டால முடியாது அப்டியே பிரிச்சு பிரிச்சு சைமில்டன்ஸா அவுங்கவுங்க பண்ற மார் தா
அப்பிடியா ஓ அப்டியா ப்ரோ புரிஞ்சிருச்சு ப்ரோ
ஏன்னா எப்டி சொல்றதுன்னா இப்போ இப்ப சொல்லு ஒரு இப்ப பி ஓ ஓ ஒர்த்தர் இருக்காரு ஒருத்தர் தா ஓகேவா ஒரு இதுக்கு ஒரு டிஷ் அந்த இதுக்கு ஒர்த்தர் தா பட் ஆனா அவுங்களுக்கு வர்ற அந்த மனு வந்து அதிகோ அது மொத்தமா அவங்களே அளந்து அவங்களே வந்து ஆ எழுதி அவங்களே அதுக்கு அப்ரூல் பண்ணி குடுக்குறது வந்து ஒர்த்தருக்காக ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு ஆவு ஏனா அளக்கணு அத அப்ரூவ் பண்ணு அவுங்களே பண்ணு எல்லானா அப்டி பட் ஆனா ஒரு ஒரு டிஷ் டிக்கு ஐ மீன் அந்த ஒரு சிட்டி அந்த இதுக்கு ஏரியாக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நானூறு ஐநூறு பேர்ருப்பாங்க வருவாங்க மனு குடுக்கற்துக்கு அப்ப ஒருத்தர்றால பண்ண முடியாது அதனால தா இந்த அந்த வேலய டிவைட் பண்ணி இத்தன பேருக்கு ஆள் குடுத்து இத்தன பேர் அது கீழ ஒர்க் பண்றாங்க இப்ப அதனால தா யா இதுல இதனால தா வி ஏ ஓ அந்த பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கோங்களுக்கு வந்து பெரிய ஒர்க்கே இருக்காது வெறு சைன் பண்றதுதா ஒர்க்கே அவுங்களுக்கு
ம்
பாத்திருப்பீங்கல்ல உள்ளா போய் அவுங்க சேர்ல உக்காந்திருப்பாங்க யாரு எந்த ஒர்க்கு இருக்காது
ம் ஆமா ப்ரோ ஆமா
மிஞ்சி மிஞ்சி போனா இந்த ஃபீல்டு விசிட்டு் அந்த எடத்த பாக்கணு எதோ இ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபீல்டு விசிட் பண்றது மட்டுந்தா போவாங்க மத்தபடி அவுங்க உக்காந்து சைன் பண்றதா அந்த கீழ நா அதுக்குன்னு அசிஸ்டன்ண்டா ஒருத்தன வெச்சிருப்பாங்க அவுங்கள போய் பாத்து அப்ரூவ் பண்ணி வர அவ்ளோதா
நம்மளு எதாச்சு நல்ல ஜாப் போணாங்கோ குட் ஜாப்
அதா இப்போ ஒண்ணு இல்ல இப்போ உங்ள்க்கு சின்ன வயசுலந்து இது வரைக்கு படிச்சிருக்கீங்க முடிச்சிருக்கீங்க என்னென்ன பிடிக்கும் என்னென்ன புடிக்கு என்னென்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஒரு ஆப் இருக்கு நீங்க வெளிய சொல்னாலு உங்களுக்குனு ஐடியா இருக்கு
ஃபைனான்சியலா ஃபனான்சியலா ஒரு ஆஃபீஸ் போலானு
அ அப்போ வந்து அங்க அத வந்து நீங்க வந்து எ இத டூல்ஸ் சேட் ஜி பி டி அந்த மார்கெட்ட குடுத்து எனக்கு இந்த மாரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட்னா எனக்கு இந்த ஃபீல்டுலதா இப்போதைக்கு இருக்கு பட் நா இப்ப இத இப்போதைக்கு நா இப்போதைக்கு விட்ருங்க ஆ இப்ப நா இந்த ஸில்லெலாம் இருக்குது இதது ஸ்கில்லெல்லா இருக்கு இ இத வெச்சு நா எப்டி புதுசா எதோ ஒன்னு லேர்ன் பண்ணி நா இந்த மாரி பொசிஷனுக்கு வர முடியு அதுக்கு நா என்ன படிக்கணு அப்டின்னு கேட்டீங்கனா அது ஃபுல்லாவே எப் அ ஃபுல் டெப்தா படி அது ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அது ஒன்னு குடுக்கு இத ஃபாலோ பண்ணுங்க இத படிங்க அப்டின்னு அது வந்து உனக்கு ஒ உங்களுக்கு ஒரே ஆப்ஷனா கே நீங்க கேட்காதீங்க கேளுங்க ஒரு எனக்கு ஒரு ஃபைவ் அ பத்து ஆப்ஷனா கேளுங்க எனக்கு ஒரு பத்து ஆப்ஷனா குடு நா அத வந்து சூஸ் பண்ணிக்கறன்னு நீங்க கேட்டீங்கனா அது பத்து ஆப்ஷனா உங்களுக்கு பாத்து இது கரெக்டா இருக்குனு அது குடுக்கு
ஆ ஆ சேரி ப்ரோ பண்றன் ப்ரோ தேங்க் நன்றி ப்ரோ